சொல்லுங்க சோ நல்லாருக்கே நீங்க எப்படிருக்கீங்க
நானும் நல்லாருக்கேன் எப்டி போச்சு இன்னிக்கி காலைல
காலல சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துச்சு
எந்திருச்சு என்ன பண்ணீங்க சமைச்சு குடுத்துட்டீங்களா. இல்ல வாச தெளிச்சி கோலம் போட்டு வீடு பெருக்கினேன் பஸ்ட்டு. அந்த வேலய முடிச்சிடே. அப்றம் ஃபிரீயருக்கும் அப்றம் அவுங்க பள்ளிக்கு அனுப் விட்டிங்ளா பசங்களலாம்
உம் அனுப்ச்சியாச்சு பசங்களலா இன்னைக்கு லெமன்
லெமன் ரைஸ்ஸு உருள கழங்கு அப்டியா செரி செரி நல்லது மதியானத்துக்கு அதே. ஆ மதியானத்துக் காலையில வந்து உணவுவந்து சௌசௌ சட்னியும் சௌசௌ சட்னி தோசயும் வச்சுட்டிங்களா பரவால்ல விரும்பி சாப்பிட்டுக்குவாங்களா கொழந்தைங்க
ஆ சாப்பிட்டுப்பாங்க காலையில சௌச்சௌ சட்னி தானே கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில அதெல்லாம் போட்டு பண்ணது நல்லாருக்கு
பரவால்ல பரவால பிள்ளைங்க சாப்பிடறது தான் கொஞ்சம் கஷ்டம் மாரி நீங்க புசு புதுசா சொல்றதெல்லாம் காய்கறிகள் சேத்து சட்னி அதெல்லாம் செஞ்சாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க ஒரே ஒரு சௌசௌ இருந்துச்சு அத வறுத்துட்டு அத வந்து வதக்கிட்ணும். நல்லா வணக்கிடனும். ஆ வணக்கனும். உளுத்த பருப்பு கடலப்பருப்பு, கருவேப்பில இஞ்சி போட்டு வனக்கி கொஞ்சம் புளி வச்சு அரச்சட்டேன் அவ்ளதான்
துக்கு
பரவால்ல வணக்கி சட்னி மாரி அரைச்சிட் அப்றம் தாளிப்பு குடுத்துட்டிங்க பரவால்ல நீங்க பிள்ளைக்கு தனியா கணவருக்கு தனியா மாத்தி சமைக்கிறீங்க ஆ கணவர் வந்து வெளியிலஊர்க் போயிருக்காரு ரெண்டு மூணு நாள் ஆகும்வரதுக்கு. அவுங்க யிருந்தாங்ன்னா எப்பயும் அப்டிதான் சமைப்பீங்களா அவுங்களுக்கு கொஞ்ச வித்தியாசமா கொஞ்சம் அதிகமா சமக்கிறது. இல்ல ரெண்டு பேருக்கும் தனி அவுங்களுக்கு தனியா காரமா இவங்களுக்கு காரம் கம்மியா அந்த மாரி வித்தியாசமா ரெண்டு சமையல் யில்ல ஒரே அது சாப்பிட்டுக்குவாங்க ஆமா அப்றோ வெள்ளரி பிஞ்சிருக்குல அத கட் பண்ணி கொஞ்சு காலயிலு கொஞ்சு கொடுத்துட்ட மதியத்து
அம் குடுத்துருக்கே கொஞ்சு ம்ச் ஏன்னா நீர் சத்து வேணு ஆ தோல் செவ நீர்ச்சத்து வேணு. நறையா அவனுக்கு வேர்வ வருது. ம்ச் அதனால நீர்ச்சத்து வேணுன்
வேர்வ வருது எல்லா. அப்ப தண்ணி நெறையா குடிக்கணு அவங்க. ம் தண்ணி நெறயா குடிக்க மாட்டாங்க. அதுக்கு தா இந்த வெள்ரிக்கா மாரி குடுத்துர்ரது பரவால்ல பரவால்ல. ஏங் கொழந்தைங்களு தண்ணி நெறையா சா குடிக்கவே மாட்டாங்க. அப்டியே கொண்டு வந்துருவாங்க. இல்லாட்டி பள்ளி விட்டு வரம்மோது தண்ணிய குடிச்சுட்டு காலி பண்ணுனு இது பண்ணி குடிச்சிட்டே வருவாங்க நெறையா. வீட்டுக்கு வந்தா திட்டு அத சொன்ன திட்டுன்னா நா திட்டுவேன் சொல்லிட்டு அவங்க வரம்மோது குடிச்சிட்டு வந்துருவாங்க. பள்ளி விட்டு வரம்மோது. என்ன சமயல் அப்றொ இன்னிக்கி? இன்னிக்கி வந்து காலையில சேமியா மாரி வச்சிட்ட காய்கறி எல்லா போட்டு கிச் செடி மாரி வப்போல்ல. கொஞ்சொ வரவரன்னு அந்த உதிரியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கு. சரி அது மாரி வெச்சொ குடுத்தே. அப்றொ மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு வெண்டக்கா சாம்பார் வச்சு குடுத்தோ கேரட் பொரியல் மாரி. அத கொஞ்சு விரும்பி சாப்புடுவாங்கன்ட்டு அந்த மாரி வச்சு உட்டே. எல்லாமே போட்டு பெசஞ்சி குடுத்தனால கொஞ்சொ நெய் வச்சி குடுத்தா சாப்ட்ருவாங்க. பெசஞ்சி கொஞ்சு மேல சாம்பார் மேல போட்ருவீங்க. ஆமா எக்ஸ்ட்ரா கொஞ்சு ஊத் ஊத்னா அது கொஞ்சொ கொல கொலன்னு இல்லாம கொஞ்சு இதுவாகாமா இருக் குல்ல ம் வறண்டு போகாம இருக். ஆ வறண்டு போகாம இருக் காஞ்சிரு அது கொஞ்சொ நம்ம சூடோட குடுத்தோன்னா கொஞ்சொ இதுவாயிரு கெட்டியா. கொஞ்சொ ஆறி வச்சி குடுத்தோன்னா கொஞ்சொ நல்லாருக்கு அதுக்கு சிற்றுண்டிக்கு இது சாப்ட்டது மாம்பழோ வச்சு இத்தா மாம்பழொ சீசன் இப்பதா வருதான்னு தெரியில. இப்பதா நெறைய கெடெக்குது எங்களுக்கு மாம்பழொ ஏ பசங் நாங்க ரெண்டு பேரு மாம்பழொ ரொம்ப பிடிக்கு. அதனால செரி இருக்குற வரைக்கு ஒ சாப்பிட்டு நெறையா அப்டின்னு சொல்லி தெனமு அத தா கொண்டு போறாங்க. கண்டிப்பா அப்றொ அவரே வந்து இதுல இரு சக்கர வாகனத்ல ஸ்கூலுக்கு போயிடுவாரு. இல்ல அவங்க நடந்துதா நாங்க நாங்க நடந்துதா பக்கத்லதா இருக்கு அடுத் அடுத்த தெருவுல தா இருக்குது. நா மூ மூணு பேரு நடந்தே போய்ருவோ நாங்க.
இல்ல நா ஏ பையனக்
பையன இரு சக்கர வா அவ மிதிவண்டியிலேயே போயிடுவா, அவனே போய்ட்டு வந்துடுவா. பரவால்ல பெரிய பையனோ உங்களுக்கு? ஆமாங்க ஆமா ஆமா. எத்தனா வகுப்பு படிக்கறாங்க? எட்டாம் வகுப்பு எட்டாம் ஆமா அவங்களுக்கு இன்னு படிப்பிலு இன்னு நல்லா ஆர்வம் தூண்டு இல்ல. எட்டாம் வகுப்பு வேற வந்துட்டாங்க ஆர்வமா படிச்சிக்கிறாங்ளா? வந்து பாத்தீங்கென்னா எட்டு, ஒன்பது அவங்க அப்பா வந்து சொல்லிருக்காரு சதுரங்க வெளையாட்டு இருக்கில்ல ஆமா அதுவும் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்பிடினா கிரிக்கெட் போட்ருக்கோ.
இப்போதி வெளையாண்டாதா அதுக்கப்றொ
அப்றொனா லைஃப் வந்து வேற மாரி இருக்கூ. அப்றொ வந்துட் அவுங்க முக்யமான கட்டத்துக்கு வந்துருவாங்க. நம்ம அத பாக்க வேண்டியதாயிரு. அப்றொ வந்து காலேஜ், வேல அப்டி சரியா போய்டு. இந்த ரெண்டு வருஷொ வந்து வெளையாண்ட்க்கலா. அப்றொ கொஞ்சொ கொஞ்சொ அவங்கள் ந வச்சாங்ன்ன நீங்க ஓய்வு நேர த்ல விடலா, அனுமதிக்லா. அவுங்ளுக்கு கொஞ்சோ மனசு சரியாட்ச்சி கண்டிப்பா அவுங்ளுக்கு கொஞ்சோ மனசு வந்து விளாட் கல்லவலாண்டா உடலு எதுவும் ஆரோக்கியமா இருக்கும் உற்சாகமாவும் படி ஈடுபாடாருக்கும் கொஞ்சம்.
ம் ஆமா
கடுப்படிப்பாங்க நல்லா ஆர்வமாதூண்டும் பச்சப்பயறு ஊறவச்சிருக்கேன் பச்ச பயிற வந்து சும்மா இதுப்பண்ணிவேகவச்சி குடுத்துவிங்க. ஆ அப்டி வேகவச்சி கொஞ்சம் பச்ச வெங்காயம் மேலபோட்டு குடுத்தா நல்லாருக்கும். ஆ அந்தமாரி. நான் தான் அன்னைக்கு கடலை வாங்கிட்டு வந்தோம். அதை கொஞ்சம் வேக வச்சு கொடுப்பேன் எலாம் தோளாட இருக்கு புல்லா அத கொஞ்சம் வச்சு குடுக்கலாம். இன்னா பப்பாளி இருக்கு அத ஏதாவது கொடுக்க. இன்னா வந்தோனதான் நல்லா சாப்பிடுவாங்க. காலையில போறனால அவசரவசமா சாப்படுறது இல்லசரியா. வீட்டுக்கு வந்தோனாதா சாப்பிடஆரம்பிக்கிறாங்க.
ஒரு செவ்வாழ இருக்கு. ஆமா அதேதான் இங்கியும் செவ்வாழ இருக்கு.
அ சுண்ட பச்ச பயிறு ஊற வச்சாலும், ஊற வைக்கலண்டா, சாயங்காலம் வந்து சுடத்தண்ணில போட்டாலேரண்டுமணி நேரம் இருந்தாலே போதுமே. அது ரெண்டு மணி நேரம் வச்சாலும் போதும் இல்லாட்டி அது த சொன்னாங்க வானிலில நல்லா சூடு பண்ணிட்டு அ நம்ம இதுல வச்சாலே அது வெந்து தோன்ன விசில் வெச்சுட்டாலே பச்சைப்பயிறு தட்டப்பயிறு இந்த மாரி பொறுப் நல்லா வேக வெக்கணு அது பரவால்ல அதாவது கிளாஸ் பால் குடுத்துடுவே வந்துட்டு ஏழு ஒரு கிரிக்கெட் கிளாஸ் போய்ட்டு வருவாரு இல்ல இல்ல பரவால வந்தவுனே பள்ளி விட்டு வந்தவுனே
வந்த ஒடனே ஒங்ளுக்கு வந்து அப்பதா ப்ரோட்டீன்ஸ் நெறைய வேணு புரதோ நெறையா வேணு அப்ப வந்து வாழப்பழமு நட்ஸ் லட்டு குடுத்துருவே
அதுகப்றோ அப்றோ நைட்டு வருவாங்க
நைட் ஏழு மணிக்கு வருவா
பரவா சாப்பிடறக்கு நைட்டு இரவு உணவு அந்த மாரி எடுத்துப்பாங்க பரவாயில்ல அந்த மா அதே நம்ம சத்தான உணவா குடுத்துக்கிட்டேதா இருக்கோ பிள்ளைங்களே பாத்து பாத்து பண்றோன்ட்டு அப்டி சாப்ட்டது அவுங்க ஒடம்ப தேத்த வேண்டிதான் பழங்கள் எல்லாத்தையும் நல்லா விரும்பி சாப்பிட்டுவாங்களா இல்ல காய்கறிகள்ல்லாம் சாப்பிடுவாங்களா. பழம் காய்கறியெல்லாம் தயிர் தவிர யெல்லாம் சாப்பிடுவா தயிர் ஆனா தயிர் சேத்துக்கனும்ல்ல. ஒடம்பு சூட்டுக்கு
தயிர் என்னமோ அவருக்கு அந்த
ஒத்துக்கல்லையா பரவால்ல ஆனா நீங்க அத வேற விதமா ஏதாவது செஞ்சு குடுத்துருக்கீங்களா தயிர்ல அது ராகி கூழ் ல போட்டு குடிப்போம் அப்றம் மணத்தக்காளி இருக்குல்ல அது வந்து அரச்சுட்டு கீரை அரச்சி வதக்கிடுவோம் மணத்தக்காளிய ஓ செரி பரவால் ல அந்த மாரி ஆனா கீரையு தயிரு சேர்க்க கூடாதுல்ல அது ஓய் யாம மணத்தக்காளி மட்டூ அத மட்டூ சேர்த்தா ஒண்ணு செய்யாது பரவால்ல ஆனா தயிர் அந்த இது மாரில்லா குடிக்க மாட்டாங்களா தயிர் மோரா அந்த சக்கர போட்டு இப்பெல்லா குடு ப்பாங்க அந்த கெட்டி தயி இல்ல அதுவு விரும்ப மாட் ட்டாங்க பரவால்ல பரவால்ல ஆ ஏ பசங்களுக்கு இந்த மாதிரி தா அந்த பயிர் வகைகள் நெறைய குடுப்போ அதுக்கப்றோ அந்த முந்திரி பாதாம் அதெல்லா போட் டு அந்த ஒரு மிக்சில அரச்சி பால் ஊத்தி அந்த மாரி குடுப்பாங்க அது கொஞ்சோ குடிக்கிற மாரி பாகோ மாரி குடிப்பாங்க நல்லா அது இல்லாம நேந்திர பழோ இருந்தா அதே போடுவோ பேரிச்சம்பழத்தோட அந்த நெலக்கடல வேர்க்கடல இது மாரி இருக்கூ அதையு போட்டு எல்லாத்தையு சேத்து குடுப்போ அத கொஞ்சோ குடிச்சுக்குவாங்க சாதோ இருந்தா சாதோ சாப்ட்டுக்குவாங்க வந்தோனே கொஞ்சோ ஏன்னா அப்போதா அவுங்களுக்கு கொஞ்சோ வயிறு இது இந்த மாரி இருக்கூல அதனால சாப்ட்டுக்குவாங்க அது போக பால் குடிச்சுக்குவாங்க எல்லா சாயந்தரோ வந்ததுக்கு அப்றோ‌ தா சாப்டவே ஆரம்பிப்பாங்க அது வரைக்கு நம்ம காலைல ஊட்ட ஊட்ட எதுவு சாப்ட்றது இல்ல கொழந்தர ஆமா குட்டி பாப்பாவ பாப்பா வந்து மொதல் வகுப்பு படிக்கிறாங்க அவுங்க கொஞ்சோ அடம் பிடிப்பாங்க சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சோ சாப்ட்டா போது அப்டின்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்லிட்டே இருப்பாங்க அவுங்க தா எப்பயு லேட் பண்றது அதனால பள்ளிக்கு போவோ இதுவாயிடும் கால்ல அப்டி தா சொ ன்னாங்க ஆனா இன்னு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஊட்டி விடாத அது ஒரு கெட்ட பழக்கோ அப்டினு சொல்றாங்க ரெண்டு விதமா சொல்றதுனால ரெண்டு விதமான உள்ள மனசுக்குள்ள சங்கட்டமா இருக் க்கு ஆ அப்டித்தா‌ எனக்கூ தோணு எனக் பெருசாயிட்டாங்கன்னா அவுங்க கொஞ்சோ நம்மகிட்ட நெருக்கோ அதிகமா இல்லாம கொஞ்சோ தள்ளி போற மாரி இருக்கூ பெருசாக ஆக இருக்குற வரைக்கூ அம்மா அம்மா அம்மானு குட்டி கொழந்தையா வந்து வந்துட்டு போறாங்களா அதனால நான் ஊட்டி விட்டுவே முடிஞ்ச அளவுக்கு அவுங்க சாப்டுவாங்க கொஞ்சோ சாப்ட்டு வச்சு ருவாங்க போதூ காரமா இருக்குன்றுவாங்க அதுக்கப்புறோ அது வரைக்கூ நல்லா சாப்ட்டு காரமா இருக்குனு சொன்னோனே நா ஊட்டி விட ஆரம்பிச்சுட்றது வந்தோனே அவுங்க சாப்ட்டுக்குவாங்க ஏன்னா அப்ப பசிக் கூல்ல அப்ப வந்ட்டு அவுங்களே கேட்டு வாங்கி சாயந்திர நேர த்துல சாப்டுவாங்க காலைல நம்ம ஊட்ட வேண்டிதா இருக்கூ எந்திரிக்கிறது கொஞ்சோ லேட்டா எந்திரிக்கிறாங்களா அதனால சாப்ட்டு போறக்கு லேட் ஆகுது எல்லாமே ஆ பையே மட்டோ போறாங்க கராத்தே க்ளாஸ் போறாங்க அது கொஞ்சோ உடற்பயிற்சி மாரி இருக்குன்ட்டு பாப்பாக்கு வந்து ஓட்ட பந்தயத்துல ஆர்வோ இருக்கு ரெண்டு பேரு கொஞ்சோ ஒல்லியா இருக்றனால கொஞ்சோ சேக்க கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அவுங்களுக்கு அதுக்கேத்த நம்ம ப்ரோதோ குடுக்கணுல சா ப்டணு அதா கொஞ்சோ பாப்பா வயசு வரட்டு அப்றமா சேத்து விடுவோ அப்டின்னு விட்டுட்டே ஆமா நல்லா போயிருக்கு அது கொஞ்சோ நம்ம‌ எழுதி வச்சு க்க வேண்டிதா நாளைக்கு என்ன சமைக்கலா அடுத்த நாள் என்ன காய்கறி வாங்கி வந்துட்டு அது கொஞ்சோ‌ நமக்கு மனசுக்கு ஒரு ப படபடப்பு இல்லாமல் இருக்கும் எழுதி வச்சுக்கிட்டோனா முடிவு பண்ணிட்டோனா நல்லது இல்லைன்னா நமக்கு தலைவெலி தான் ஆமா கண்டிப்பாக உங்ககிட்ட பேச அதில் ரொம்ப நன்றி மகிழ்ச்சியாகவும் இருக்குது வேண்டங்க நன்